கேக்குதா சொல்றா என்ன பண்ற
ம் சும்மாதா இருக்கே காலைல எந்திருந்துச்சி சாப்புடு ரெசார்ட் பாத்து வெப்சீரிஸ்சு
வெப் சீரீஸ்ஸா
ம் ம் வெள்ளிக்கிழம இல்ல வெப் சீரிஸ் வரு
ரைட்டு
நேரா அத பாத்துட்டு அப்டியே ஓலையில நடந்திட்டு இருக்கே என்ன பண்றதுன் தெரியாம
ஓகே ஓகே ஓகேடா நானு இப்பதா எந்திரிச்சே
இப்பதா எந்திரிச்சியா
எந்திச்ட்டு உக்காந்துருக் நா இப்பதான நை ட்டு ஊருக்கு வேற கெளம்புனாறா
ம் ம்
அ பேக் பண்ண வாடா
இன்னைக்கி நைட்டு கெளம்புறியா சேர் சேரி
நாளைக் நைட்டு அவ்ளதா சூப்பர் முடிச்சட்டாங்க
சூப்பரா முடிச்ட்டாங்க
இப்ப இதே மாரி அடுத்த வர மேட்ச் ஆடுனா பிளே ஆஃப் போயிரலா
உம்
ஏன்னா ஏ அடுத்த மேட்ச்லா தா பிளே ஆஃப்ட் எல்லா
ஆமா
பாப்போ போயிர் போயிருவோனு நம்பிக்க இருக்கு
நம்பிக்க இருக்கு
போயிருவோ இல்ல கண்டிப்பா வந்து எம்ஐ இல்ல சிஸ்கே ரெண்டுல ஒரு டீம் வெளில போகு எம் எம்ஐ வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு
கம்மி யாச்சு
இனி போயிருவே நெனைக்கிறே
பாப்போ மொதல படிச்சியா
இல்லன் நெனக்கிறேன் நேத்து நைட்டுல எல்லா இது படிக்கிற மாரி இருக்
இது படிக்கலயா
நா அதிகங்க ஏதாச்சு படிப்பு நெனைக்கல
என்ன
அதிக ஏதாச்சு படிப்பே நெனைக்கிறே
உம்
பாப்பா வெளாட
நா படிக்கலான் லேப்டாப் எடுத்து ஒக்காந்தே
உம்
ஜி சிஆர்ல ஏதாவ போட்ருக்காங்ளான் பாக்லா அப்டின்னு அது மெயில்ஐடி யா வே லாக்வுட் ஆயிடுச்சு அது வேற லாக்கின் பண்ணிட் இருக்கே
நைட்டு
உம்
செட்டாச்சு படிப்புமா
படிக்கலாமே ஏதோ ஒரு டாபிக் ஈஸியா டாபிக் எதுக்குள்ளயாது போயி ஈஸியாது ஒரு டாபிக் படிப்போ
ன் டெஃபன் எய் படி ஏ எம்மல்ட்டி படிக்குமா
எது
எம் எல் டி எய் பேஸ் ஐய எய் பேஸ் நல்லாருக்கூ
லீவா
டெய்வு அ
உ ம் உம் அது படிச்சிருக்கியா நீ ஏதாவது தெரியுமா அத பத்தி
கொஞ்சோ கொஞ்சோ தெரியுங்க
ஏதே தெரிஞ்சத சொல்லு நா அதுக்குள்ள பி பட்டில எதா இருக்கான் பாக்குறே மெட்டீரியல் ஏத போஸ்ட் பண்ணிருக்காங்களான் பாக்குறே
ரயிட்டு இந்தா ஒரு நிமிஷோ சேர் அப்பமா
உம்
ஃபஸ்ட் என்னனா நேவி பேசீசியா பாப்பர் பேஸ்டிக் மெஷின் லெனி்ங் அ லோன் உம் இது வந்து பாப்பர் பிளாஸ்டிக் மிஷினிங் அனுகிற மெயின்லி யூஸ் ஃபார் கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் அச் அஸ் மேம் சன் டிடக்க்ஷன் அ ஸ் எ சென்டிமீட்டர் அனசி அண்டு டாக்குமெண்ட் கிளாசிபிகேஷன் அ நெய் பேஸ்னா அந்த பவர் விஸ்டிக் விஸ்டல் நாயகம் அ இதுக்கு மெயின்னா கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறன்னா ப்ராப்ளம கேஷ் ஃபை பண்றக்கு இந்த மாறி ஸ்டாம் அ இந்த மாறி ஸ்டாம் ஸ்டாமு கண்டு டிடக்டக் பண்றது சென்டிமெண்ட் அனலைஸ் பண்றது டாக்குமெண்ட் இக்கு வந்து ஃபார்ம்லா என்னன்னா அது பி ஆஃப் ஹச் எக்ஸ் அந்த மாறி அந்த ரெண்டு வேறியபுள்ளயு கண்டுபுடிச்சு எடுத்துக்கலா பி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்சு அத அப்டியே மாத்தி போட்ணு எக்ஸ் ஆ பி திரும்ப பி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் சிக்வல்டு பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஹச்சு அப்றோ வந்து பி ஆஃப் ஹச்சு வெயிட் பி ஆஃப்
மெட்டீரியல் போஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல நீ
சேட்ஜிபிட்டி சேட்சிபிட்டிதா
ஓக்கே ஓக்கே ஓக்கே
ஃப்ர்ஸ்ட் வந்து ஹச்சு ஆஃப் எக்ஸ்ச ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் ஹேச்சா மாத்தணு அப்றோ ஃபர்ஸ்ட் டூல்ல பிஎப் ஹச்சு அடுத்த பார்முலா மேல போட்ணு பை பி ஆஃப் எக்ஸ்சு கீழ போட்ணு அவ்ளதா
ஓக்கே
இப்ப பி ஆஃப் ஹக் ஆஃப் எக்ஸ்னா வந்து போஸ்டியர் ப்ராப்பபிலிட்டி பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஹச்சுன்னா லைட்லிவுட் ப்ராப்பபிலிட்டி
ம் ம்
பி ஆஃப் ஹச்சின்னா பிரியர் பிரியர் பராப்பபிலிட்டி ஆஃப் ஹைப்போ திதிஸ்
ம்
பி ஆஃப் எக்ஸ்ன்னா ப்ராபபில்டி ஆஃப் டேட்டா
ம் அதாவது இப்ப வந் து நெய்போய்சங்கிறது பாத்தன்னா வந்து ஒரு பேஸ் தீயரம் மாறிதா
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா
அதாவது நம்ம படிச்சிருப்போ இல்ல இந்த பார்முலா பி ஆஃப் ஏ பை பி இக்வல்டு பி ஆஃ பி பை ஏ டாட் பி ஆஃப் ஏ டிவைட் பை பி ஆஃப் டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றதுதா இதுல அது வந்து பாத்தன்னா பேஸ் தியரம்ங்கறது ஒரு
கிரெடிட் பண்ணி டேட்டாவ இது பண்றது இது வந்து இண்டடிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் அப்டின்னு இருக்கு
ஆமா ஆமா
நெய் பயாஸ் அப்ப ஆனா நீ என்ன சரவணா சொன்ன
அதேதா நா வந்து அந்த ஏ பி க்கு பதிலா ஹச்சு ஹச் எஃப் எடுத்துகிட்டனோ
ஹச் எஃப் ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே
நம்ம ஏரியா பாயிண்ட் என்ன வேனா எடுத்துக்கலா
என்ன வேனா எடுத்துக்கலா ஓக்கே
அடுத்தது என்னன்னா அடுத்த வந்து இது இதுல வந்து ஸ்டெப்ஸ் இருக்குதுல்ல
ம் ம்
என்னன்ன ஸ்டெப் சொன்ன கால்க்குலேட் பிரியர் ப்ராப்பபில்டி ஆஃப் இச் கிளாஸ்
ம் ம்
ஒவ்வொரு ப்ரே பிரியர் ப்ராபுல்ட்டிய வந்து கால்ஃப்லேட் பண்ணு ப்ரே பப் ப்ராப்புட்டே என்னன்னாப் ஹச் ஆஃப்ஃபு ஆ டி எஃப் ஹச்சு
ம் ம்
அடுத்தங்க ப்ராப் கால்குலேட் லைக்லிஹுட் ஆஃப் ஈச் ஃப்யூச்சர் கிவன் நக்ளஸ்
அதாவ்து லைக்லேவுட்னா வந்து எய்தர் இதா அதா அப்படின் செக் பண்றது
ஆமா ஆமா
ம்
அடுத்து வந்து அப் லேஃப் பேஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஜோஸ் க்ளாஸ் வித்த ஹையஸ்ட் ப்ராபட் அவ்ளதா
ப்ராபட்டி ஓகே
இப்ப அடுத்த இன்னாது இத நெய் பேஸ்ல மொத்து மூணு டைப்ஸ இருக்கு
டைப்ஸு ஆஆ
அங்கள் காசிய நைவு மல்தினாமிய நைவு பர்னாலி நைவு
ம்ம்ம்
காஷியன்
காஜியன்னு மல்டி நாமினியல் அத்பறமேட்டு பெற்னாளி அதுக் முன்னாடி சொன்னது வந்து வர்கிங் ப்ரோசீஜர் அதாவ்து ஃபஸ்ட் வந்து கால்குலேட் ப்ரியார் ப்ராபபில்ட்டி இந்த எந்த ப்ராபபல்ட்டி வந்து அதிகமா இருக்கு அப்டின் நம்ம செக் பண்றது வந்து கால்குலேட் பண்ணுறதுக் யூஸ் பண்ணுவோ அதுக்கப் அப்பறமேட்டு லேக்லியே ஹுட்டு இதா அதா அப்டிங்கறப் ப்ராபலிட்டி அது எதுஇ மூலியமா இது பண்றதுனா பேஸ் ஃபாமுலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ட்டு நம்ம வந்து கல் க்ளாசிஃபிகேஷன் டெசிஷன் டெசிஷன வந்து இது பண்ணு ஹையஸ்ட்டு ப்ரியாரி போஸ்டீரியர் ப்ராபபல்ட்டி
ச்சு தூஸ் க்ளாஸ் ஆஃப் ஹைஸ்ட்டு ப்ராபபிலிட்டி
ம்ம்
அவ்ள தா இத வத்து மூண் டைப் இர்க்கு அ ஆமா இத வத் மூண் டைப் இக்கு காசியன்னு
காஜியன்னு மல்டிநாமினியல் பெர்னாலி ஓகே ஓகே
அப்புறோ
அடிக்கும் போது ஈஸியாதா இருக்கு பட் ஞாபகோ இருக்குணு
ஆம் ஐயா அட்னவான்டேஜ்‌ஜன் டிஸ்அட்வான்டேஜ்ஜு
ம்
எந்து வெரி ஃபாஸ்ட் அண் சிம்பிளு ஒர்க்கு நித்திஸ் மால் டேட்டாசெஸ் ஸ்மாள் டேட்டா சே இரு இருந்தாலே இது வந்தாலே போது இது வர்க் பண்ணிக்லா பர்ஃபாம் க்ரேட் இன் டெக்ஸ்ட் காஸ்ஃபிகேஷன் இதுக்கு வந்து ரெட்க்வ்ய்ர் லெஸ் ட்ரைனிங் டேட்டா
லெஸ் ட்ரைனிங் டேட்டா அதாவ் கொஞ்சமாக இருந்தாலே அது அனலைஸ் பண்ணிக்கு
ஆமா இது வெரி வெரி ஃபாஸ்ட்டா இருக்கு சிம்பிளா இருக்கு இது வந்து ஸ்மால் எ தாடு செகண்டாலே அவ் வர்க்கு வர்க் ஈஸியா முடிஞ்சிரு
ம்ம்
அங்கே பர்ஃபாம் க்ரேட் இன் வந்து டேட்டா க்ல டெஸ்ட்டு க்ளாஸிஃபிக்கேஷன் ரெக்வஸ்ட் ரெவர்லிஸ்டேட் ட்ரைனிங் டே
எ கேட்டா இதுலாந்தா இதோட அட்ன்வான்டேஜஸா
ம் ஆமா
ஓகே டிஸ்அட்வான்டேஜஸ்ன் இருக்குமே அது
இப்ப வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னனா அசீம் ஃபியூச்சர் இண்டிபெண்டன்ஸ் ஏன்னா நாட் ஆல்வேஸ் ட்ரூ
அத அத அதா எப்பயுமே கரெக்டா இருக்காது ஏதோ ஒரு சமயத்துல தப்பு வர வாய்ப்பு இருக்
ஆமா ஆமா இது வந்து வெறு அசீம் மட்டு பண்ணு அசீம் ஃயூச்சர் இண்டிபெண்டன்ஸ் வந்து அசீம் பண்ணுனா
புரிது புரிது
ஜீரோ ப்ரோபெர்ட்டி ப்ராப்ளம் ஹாண்ட் ரிட் வித் ஸ்மூ ஹாண்ட் ரைடிங் யூசிங் ஸ்மூத்திங்
ம் ம்
அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷன் சா
அவளோ அப்புல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்பற வந்து ஸ்டெப்ஸ்சு அப்பறோ வந்துட்டு என்ன
ஓகேங்க அப்ளிகேஷன் ஒரு ரெண்டு இருக்கே ஸ்டம் இமெயில் டிடக்க்ஷன் அப்பறோ டாக்குமெண்ட் கிளாசிபிக் கேஷன் மெடிக்கல் டைக்னோசிஸ்ஸு அது எக்ஸாம்பிளா இங்க அப்ளிகேஷன்ஸா எனக்கு வந்துருக்கு குடுத்துருக்கா அது நம்ம எக்ஸாம்பிளயு எழுதலா அப்லிகேஷன் அப்ளிகேஷனா லே எக்ஸாம்பிள் தான எந்த இது இதுல வந்து யூஸ் ஆவுது அப்படின்னு பாக்குறதா அ இப்ப என்ன அப்படின்னா நெயுபேஸ் நெயு பேஸ் அப்படின்னு கேட்டனாலே அது வந்து பாத்தீன்னா மேக்சிமம் அதோட இது வந்து என்ன பேர்ஸ் தரியவ அத வச்சு தா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாரு இருக்கு அது வந்து ஒரு
பேஸ்ட்டு ஆன் பேஸ் தீயரம் அந்த பேஸ் தீயரத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எதுதெல்லா இருக்கு ஏ பை பி னா வந்துபோஸ்ட் ப்ராபல்லி பி பைனா லைக்லி ஹுட்டு அத எழுதிட்டு அதுக்கப்பறோ விட்டு நம்ம அந்த ஒர்கிங்கூ அதோட டைப்சு எழுதனு கரெக்டா அது அப்பறோ அட்வான்டேஜ்ஸு டி கோ டிஸ் அட்வான்டேஜஸ்
அய்யயோ இத இத குடுத்ருக்கா இன்னொருல பாத்திர அதல குடுத்துருக்கா அப்ளிகேஷன்ஸ்ஸு ஸ்பாம் இமெல் பில் ட்ரீங்க அதுல களாசிபைஸ் இமெயில்ஸ் இன் தீ ஸ்பார்ம் ஆர் நாட் ஸ்பார்ம் அப்பறோ வந்து சென்டி மென்டா அசிஸ் குடுத்ருக்கா
அனாலிஸிஸ் டாக்குெண்ட் க்ளாசிபிக்கேசன் அந்த மாதி குடுத்துரு
பேடிக் வந்து ரெடிகேஸ் பாஸ்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்பற வந்து ஸ்கோரிங்
செரி செரி இப்ப நீ சொன்னத நா அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்பறோ உனக்கு ஃபோனடிக்கிறே அதுக்கப்பறோ பேசுவோ ஓகேவா மொதல படிக்கிறே நானு ஓகேவா ஓகேட பாய் பாய்